ஹலோ ஆ இப்ப கேக்குதா தம்பி
கேக்குது மேம் சொல்லுங்க
ஆ ஆ கே சாரி கொஞ்சொ பாப்பா டிஸ்டப் பண்ட்டா டக்குன்னு வந்துட்டா அதாங்
ஓகே து பாப்பா இப்ப எது ஃப்ரீ கே ஜி கூட அனுப்பிச்சுறதில்லையா
ப்ரீ கே ஜி போடலான் தோணுச்சு ஆனா வேண்டா வருஷ ஃபுல்லா படிக்கதா போறாங்க ஃப்ரீ கே ஜி பாவ இப்பவே எதுக்கு கஷ்டப்படுத்தணு வேண்டா ஒரேடியா எல் கே ஜி யே அனுப்பிர்லா அப்டின்தா விட்டுட்டோ
அது சும்மா ஜாலியா கேம்ஸ் விளாடுவாங்க மேம்
இருக்கு து ஆனா அவள கேட்டா அவ ஸ்கூல் போமாட்டே அப்டின்றா அதுக் காரண அவுங்கக்கா அவ என்ன சொல்லி வெச்சிருக்கா அப்டின்னா நீ ஸ்கூல் வந்தா உன்னய மேம் அடிப்பாங்க உனைய திட்டுவாங்க அப் பிடின்னு அவகிட்ட சொல்லி வெச்சிருக்கா அதனால அவ பயந்துட்டு என்ன பண்றா ஸ்கூல் போறியா அப்டின்னு கேட்டா வேண்டா அப்டின்னு தலையாட்டிர்றா
ஓ இவுங்ளுக்கு அக்கா இருக்காங்ளா
ஆமா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ம் இல்ல இல்ல
ஓகே
ம்
நீங்க கவ்ர்மண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்ள மேம் அது இப்ப நீங்க டவுட் வந்ச்சுன்னா எப்டி கிளியர் பண்ணுவீங்க
இல்ல நா ஏற்கனே நெட்ல பாத்து ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கே அப்றோ ஏ ஹஸ்பண்ட் நோட்ஸிருக்கு நா மே மேக்ஸ் மேஜர்தா அதால மேக்ஸ் எனக் ப்ராப்ளம் இல்ல மத்தது தியரி தானே அதனால ப்ரச்சன இல்ல
ஆமா மேக்ஸ் தா கொஞ்ச கஷ்ட்டோ
நானா மேக்ஸ் மேஜர் எம் எஸ் சி பி எட் வந்து நா மேக்ஸு அதனால எனக்கு மேக்ஸ் டவுட் கடையாது அதனாலதா கொஞ்ச வீட்ல வச்சே பாத்துட்ருக்கே
ஓகே மேம்
அதுவுமே இப்ப பாப்பா மதுரை சூப்பரா போது அந்த சைடு உங்க ஊர் மழையா
ஆமா மேம் இப்ப காலைலேந்து ஃபுல்லா மழ நேத் நைட்லேந்து
மழையா இங்க மழ வர்ற மாரி வருது ஆனா வரமாட்டேங்குது வெயில்தா அடிச்சிட்ருக்கு இங்க
ம் இங்க ஃபுல்லா மழ க்ளைமேட்டெல்லா ஊட்டி மாரி ஆயிட்டுக்கு
ஊட்டி மார்ருக்கா என்னடா தூங்கு சாரி ப்ரதர் இவ இங்க தூக்க வந்துருச்சு போல என்னிய டிஸ்டர்ப் பண்ணிட்டேருக்கா இவ
அ தூங்கவைங்க
சரி ப்ரதர் ஒரு கொஞ்ச தூங்க வச்சிட்டே நா கூப்பற்ற நீங்க ஃப்ரீயா தான இருப்பீங்க ப்ரதர் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலால்ல
ஓகே ஓகே
ஓகே ஓகே ப்ரதர் தேங்க்யூ என்னடா தங்கோ